ஹலோ ஆஹ சொ
கேக்குதாமா உம்
எப்டி இருக்கீங்க
ஹலோ நீங்க
நா நல்லா இருக்கே அத்தே
ம் ஈவினி என்ன ஸ்நாக்ஸ்
இன்னைக் வந்து டீயும் ரச்கு குட்த்தாங்க சாப்டே
உம்
அப்றோ கடைக் குப்ட் கடைக்கு போனே போயிட்டு அ மாவுல்லா வாங்கிட்டு வர சொன்னாங்க நைட் டின்னருக்கு
உம்
அதா அது முட்ட வாங்கி குத்துட்டு வந்த்ட்டே
ட்ரைவ் பண்ணுவியா
டரைவ் இல்லத்த வீட்டு கீழயே பக்கத்துலயே இருக்குல்ல
ஓ ஓகே உம் ஆனா வண்டியோட்ட தெரியு
ஆ அதெல்லா பக்கா லைசன்ஸ் இல்லானா
அது அது நம்மல்லா திட்டனு உங்கலல்லா
இந்த வாத் ஆ காரோட சேத் சேத்து எடுத்துர்லா அப்டின்றாங்க அப்பா
உம் அதெல்லா கத்துக்கோ எல்லா கைத்தொழிலு வண்டி ஓட்றது எப்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்னல்லா இருக்கோ அதெல்லா கத்துக்கோ
கண்டிப்பாத்த தெரியுது நல்லாணு வச்சிருக்கீங்கன்
ரொம்பவே
ஆ அ நாங்களும் எங்க அப்பா நா எயிட்டின்லயே கேட்டே லைசன்ஸ் எடுத்துர்றே அப்பான்ட்டு இந்த வாட்டி எதோ கௌவ்மெண்ட் சேஞ்ச் ஆனதுனால எயிட்டின்ல எடுத்தவங்கள எல்லாத் அதையு புடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா
ஓ
ஒரு தேவல்லாம அப்பா அதுக்குன்ட்டு எயிட் தௌசண்ட் கிட்ட எட்டாயிர ரூபா கிட்ட செலவு பண்ணாரு
அதனால பிரச்சனை ஆயிடுச்சு அது இப்ப வந்து என்ன சொன்னாரு அப்பா எயிட்டீன் வேணா நைன்டீன்ல காரோட சேர்த்து எடுத்துக்கோ அப்படின்னு ஓகே அப்டிண்ட
உஹம் ஹம் சூப்பர் சூப்பர் உம் சரி அப்புறம்
நீங்க கத்துக்கோங்க கார் ரோட்ட
கார் என்றது நோ இன்ட்ரெஸ்ட் மாமாக்கு ஓட்ட தெரிஞ்சுதுன்னா நம்மளும் கத்துக்கலாம் மாமாக்கு ஓட்ட தெரியாதா ஆனா நான் நம்ப ஓட்டுன்னோனு வச்சுக்கோங்க அது நல்லா இருக்காது
ஓஹ் புரியல அத்த
அதனால அவங்க ஓட்டுனா ஓகே நம்ம ஹெல்ப்புக்கு நம்ம செகண்ட் எப்பயோ லாங் டிரை போறோம் அப்படின்னா கொஞ்ச நேர நீ ஓட்டு அப்படின்றது வேற நம்மளுக்கு மட்டம்தான் தெரியும் அவங்க கத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஃபிக்ஸ்ட் பெரிய வண்டியே ஓட்ட தெரியாது வெறும் ஸ்கூட்டி மட்டு தான் ஏன் மாமா ஓட்டுவாரு
ஓஹ்
ஆஹ் பெரிய வண்டிய ஓட்ட தெரியதுனால அதையும் அவங்க கத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க சரி அவங்களே கத்துக்காதமோது நம்ம எதுக்கு கத்துக்கிட்டு அதனால இன்னும் கார் ம் இன்னும் ஆசை கூட இல்ல
ஹம்ம்
உம் போறோம் ப்ப ஸ் கு எடுக்கறோமா சு அப்புறமா
ஹம் அதே தான்
அததான் இங்க இருந்து சென்னைக்கு நாங்க டூ வீலர்லயே அது ஸ்கூட்டிலயே வந்திருக்கோம்
பார்ரா
ஹ்ம்ம் டுஃபாட்டி டுஃபிப்டி கிலோமீட்டர்ஸ் நானும் அவங்கள மட்டும் நான் பாதி தூரம் அவங்க பாதி தூரம் கொரோனா டைம்ல
ஓகே
மாஸ்க் போட்டனா கொரோனா லாக்டவுனில் அவங்களுக்கு அங்கே ஒரு கம்பெனியில் இன்டர்வியூக்கு கூப்பிட்டுட்டாங்க அதனால யார் கிட்டயுமே சொல் சொன்னா கண்டிப்பா அனுப்ப மாட்டாங்க அதுவும் கொரோனா
ஹீம்
யார்கிட்டயுமே எதுவும் சொல்ல வெளியே போய்ட்டு வரோம் லோக்கல்ல சுத்திட்டு வரோம் ஆனா லேட் ஆகும் அப்படின்னு மட்டு கண்ண சொரண்டிச்சு அப்புறமா வீட்டுக்கு நைட் நேரம் ஒரே டிராவல் போறோம் அங்க டு ஹார்ஸ் ஸ்பென்ட் பண்றோம் திருப்பி திருப்பியும் உடனே இன்டர்வியூ முடிச்சுட்டு திருப்பியும் உடனே கெளம்பிட்டோம் எங்கேயுமே இது பண்ணல டரைவிங்ல தான் அங்க அங்க நிறுத்தி டீ காபி ரெஸ்ட் ரிலாக்சிங் நான் பாதி தூரம் அவங்க பாதி தூரம் மாத்தி மாத்தி ஓட்டிட்டு வந்தமே தவிர எங்கேயுமே ஸ்டே பண்றதுக்கே வாய்ப்பே இல்லை ஏன்னா வீட்டுக்கு வந்துர்றனும் அப்டின்ட்டு ஏன்ன ஃபுல்லா மாஸ்க்லயே ஓட்டினதான் ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுச்சு என்னல்லாம் புடிச்சாங்க ஆஹ் நீ அவங்களுக்கு மட்டு நீங்க ஓட்டுங்க அப்டின்ட்டு அதுக்கப்புறமா ஒன்னு சொ சொல்லல சரி இவ்ளோ நேரம் அவங்க ஓட்டிட்டு இப்ப நான் ஓட்டுறேன் சார் லைசென்ஸ்ல இருக்கு சார் அப்டின்னு வந்துட்டேன்
ம் அவ்ளோ தான் ஆ என்கிட்ட லைசன்ஸ் இல்ல
அது அவ இல்லதான் ஆனா அப்படி சொல்ல முடியுமா கொரோனா டைம் உஷார் ஆ அதுக்கு முன்னாடி கரெக்டா மாமா சொல்ட்டாங்க போலிஸ் இருக்காங்க நீ எறங்கிடு அப்டின்ட்டு நாங்க எறங்கி அவர் மாத்துறத பாத்துட்டாங்க அங்கே போலீஸ் ஒரு எப்படி ஒரு ஒரு கொஞ்சம் ஃபீட்ல தான் அப்படி மாத்தணுமா கரெக்டா அங்கே அப்பவும் புடிச்சிட்டு நீங்க மாறினத நான் பாத்தேன் நீங்களே ட்ரைவ் பண்ணிட்டு போங்க சார் அவங்கள ட்ரைவ் பண்ண விடாதீங்க அப்டின்னு சொல்ட்டு ஆ அட்வைஸ் பண்ணி அமுச்சு விட்டாங்க
நல்ல வேள லைசன்ஸ் கேகலே
ம் கேக்கு அத நாங்க மாறிட்டதுனால அவங்க கெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்புறம் சொன்னே சார் லாங் டைவ் பண்றோம் சார் அதனால கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்னோ சாரி சார் பண்ண மாட்டேன் சார் அப்டினு வன்டேன் நல்லா காட் பிளேஸ் ஹிம் அதனால அது மாரி நீ எங்கேயாவது மாட்டி இருக்கியா
நானா நான் அந்த அளவுக்கு போக மாட்டேன் இங்கேயே சுத்திக்கிட்டு அப்படி போயிடுவேன் ஆனா ஒரு ஆசை போகணுட்டு மாட்ணுன்றதே எனக்கு ஒரு ஆசை
ஆனா ஒரு தட அம்மா கூட போவும்போது மாட்டியிருக்கேன் எப்படின்னா அம்மா வந் து இங்கந்து அங்கிருந்து செர்ச் போகணும்ன்ட்டு புழல போகணுன்ட்டு போயிட்டு இருக்கும்மோ ரெட் தெரிய அங்க கரெக்டா மாட்டிக்கனோ அம்மாவும் இல்ல ஹெல்மெட் போடல நானும் ஹெல்மெட் போடல ஹெல்மெட் போடாத ரெண்டு பேருக்கு ஹ ஹண்ட்ரட் அண்ட் டூ ஹண்ட்ரட் இர்நூறு ரூவா ஃபைன் கட்டிட்டு அப்றோ வந்தோ
ஆ
ஆ அது வந்து ஏதோ இம்பார்ட்டன்ட்டா ப்ரேயர் மீட்டிங் வ ச்சாங்க அதா வந் ஆ அப்ப அதுக்காக பண்ணாங்க இல்லன்னா அது கூட பேய்ருக்க மாட்
ம் ம் ம் சேரி செரி நா ஃபைன் கட்ற அளவுக்லா போல ப்ளஸ் எங்க ஊர்லலா ஹெல்மெட்லா கம்பல்சரில்ல நாங்க எங்க போண்ணாலு நோ ஹெல் மெட்
இங்க இதுல வந்து ஸ் கூல்லயே வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிச் சுட்டாங்க ஆஹ்‌ ஹெல்மெட் ரெண்டு பேருமே போடணு அப்டின்ட்டு கவுன்சிலிங்லா குடுக்க ஆரம்பிச் சாங்க ஸ்கூல்லந்தே செவ செவன்த் படிக்க போதுலந்தே அது ஆரம்பிச்சாங்க இப்போவரைக் க்கு அது கன்டினியூ பண்ட்டுருக்காங்க ஆனா இப்ப வரைக்கு நாங்க அந்த வேலைய‌ பாக்குறது இல்ல ஹெல்மெட் போடாம தா ஓட்றோ ஆனா ஹெல்மெட் போட்டு ஓட் றது அவ்ளோ சேஃபும் கெடையாது சில பேருக்கு மூச்சைடைக்கு
உம் ஆனா ஒங்க சின்னத்த வந்து கம்பல்சரி ஹெல்மெட் யூஸ் பண்றாங்க அவுங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரும் போது எல்லாமே எப்பவுமே ஹெல்மெட் போட்டுட்டேதா வண்டி ஓட்டுவாங்க
அது சேஃப்டி முக்கியோ கொஞ்சோ பாப்பாங்க
போறதுக்கு ரொம்ப டிராஃபிக்கான ஏரியா
ம்மா இப்ப வந்து கவ்மெண்ட் மாறன்னால ச சில பேர் நல்லாவே வாங்குறாங்
உம் சேரி சேரி அப்றோ அந்த அத்தைக்கு ஃபங்சன் எப்டிப் போச்சு
ஆமா அவுங்க வீட்டுப் ஃபங்க்ஷன் நல்லா போச்சு சாப்பாடு போட்டாங்க சாப்பாடு நல்லாருன்ச்சு சேரி நீங்க சாப்ட்டீங்களா
சாப்ட் டிஃப்பன் சாப்ட்டே
புரில
டிஃபன் தா சாப்டே கால்ல பிரேக் ஃபாஸ்ர்ட் தா சாப் நா செரி சாரி சட்னி பான ஃபங்க்ஷன் வெச்சாங்கல்ல யாம் கருக்கா மென் இயர் பக்கே
ஞாபருக்கு
ஆஹ் அதுக்கு நா வர முடியில சோ அதனால அதே அத்து எனக்கு அக்கா தானே அப்போ அதே அவுங்க வீட்டு ஃபங்க்ஷன்னே திருப்பி வெக்கறாங்க நானு ஊர்ல இருக்கிறே அஹ் சென்னையில இருக்கிறே சோ மிஸ் பண்ணவே கூடாது கண்டிப்பா வருவே கண்டிப்பா வருவே அப்டின் சொல்லிட்டு கரெக்டா காலையிலயே போயிட்டே ஆனா ஆனா பாத்தா ஆ ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கவே இல்ல அப்பதா எல்லா ரெடி பண்ணிட்டுருக்காங்க எல்லாரு வருவாங்க எல்லாரு வருவாங்க அப்டின் பாத்தா யாருமே வரல அப்ரோ எனக்கு அன்னைக்குனா கிளம்பி ஆகணு நீங்க ஊருக்கு நா அப்பயே சொன்ன கரெக்டா இந்த டேட்ல வச்சிருக்கீங்களே நா அன்னைக்குதா ஊருக்கு கிளம்புற டிக்கெட்ல்லா புக் பண்ட்டே ஆனாலு வந்துரு அப்டின்னாங்க சரி காலையிலயே பத்து மணிக்குல்லா கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயி்ட்டு அப்டியே பன்னெண்டு மணிக்கு டிக்கெட் புக் பண்ணதுக்காக பதினொன்னே முக்காக்கெல்லா கிளம்பிட்டோ அங்க இருந்து ஒ ஒன் தேர்டிக்கு டிக் பஸ்சு சோ லெவன் ஃபோட் டி ஃபைக்குலா அங்கருந்து கிளம்பிட்டு கரெக்டா ஒன் ஓ கிளாக்குஹ் பஸ்சு ஸ்டாண்டு ரீச் ஆய்ட்டு ஏறி வந்துட்ட ஒருக்க சிக்ஸ்தேட்டி குல்ல இருந்து இருந்த ஒன்னு எல்லாரையு பாத்து பேசி சி ஜாலியா இருந்திருக்லா சண்டே மட்டு டிக்கெட் புக் பண்ணியர்ர நா அன்னைக்கு சாட்டர்டே வேரல சண்டே டிக்கெட் புக் பண்னேன்னா கண்டிப்பா இருந்திருப்ப எல்லாறையு பாக்கணு அப்டின்ட்டு
ஹ நீங்க வந்தீங்கன்றதே நா பிரீத்ஹ் அத்த இன்னொன்னு அத்த உடைய ஸ்டோரி பாத்த கண்டுபிடி
ம் ம் வந்த வந்த நா டவுங்க டாடிக்கு ஃபோன் பண்ணேனே, வரீங்களான்ன அப்டின்னு கேட்ட ஆஹ் அங்கதா இருக்க, வந்துட்டே அப்படின்னாங்க. இப்போதா கிளம்புன ஆ சொல்லுச்சு. அவ்லோத்தா ஏ தங்கச்சி சொல்லுச்சு அப்படின்னாங்க.
நீங்க வந்திருக்கீங்கனு தெரிஞ்சிருந்தா முன்னாடி பாஸ்ட்டா கிளம்பிரு
ஆஹ் ய எவ்ளோ தூர ஆனா உள்ள பா
ஆஹ் அங்கயே ஒரு காலேஜ் இருக்கு
அப்டியாஹ் செரி ரப் அப்போ நா திருப்பி பண்ற இத பத்தி பேசலா
ஆஹ் சேரிங்கத்த பாய்த்த